ஆ வணக்கம் சார்
வணக்கம்
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்
ஆ கேக்குதுங்களா கிளியரா ஆ சேரி சேரி சேரி சாப்ட்டாச்சுங்களா
சாப்ட்டாச்சு நீங்க
ஆ சாப்டோ சாப்டோ சார்
என்னா பண்றீங்க ஓர்க்
ஆ சொல்லுங்க சார், இல்ல சார் வ வீட்டு வே ஒர்க் தா பாத்துட்டு இருக்க சார் பசங்க எல்லா பாத்துக்கிட்டு
ஆ ஓகே நா காலேஜி போற
ம் சேரி சேரி சேரி காலேஜ் இல்லியா
இன்னிக்கி போல
ஓ சேரி சேரி சேரி ஓகே உங்க நீங்க லாஸ்ட்டா போன ட்ரிப்பு அது மாதிரி ஏதாச்சு போன எடத்த பத்தி சொல்றீ றீங்ளா அனுபவம் ம் ஆ வேளாங்கண்ணி சர்ச்சு, ஆ ஆ
அங்க போயிட்டு ம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு
ஆ ஆ சேரி சேரி சொல்லுங்க
முட்டி போட்னு தா போனோமே
எப்டி முட்டி போட்டுட்டு போனும்னா மேல ப கோயிலுக்கா ஆ
ஆமா அந்த மண்ணு இருக்கு இது அங்கருந்து நடந்து போனு முட்டி போட்னு
ம் ம் ம்
வேண்டிகின்னு போனோ வேளாங்கண்ணி
ஓ வேண்டுதல் வச்சுட்டு போனீங்க முட்டி போட்டுட்டே
ஆ ஆமா
ஆ ஆ சரி சரி எப்டி சார் இரு எப்டி இருந்துச்சு பா போகும்போதுங்க எப்டி கடல் சுத்தி இருக்குமா கோவில் சுத்தி
கோவில் சுத்தில்லா இருக்காது அது பா உள்ள போனு நந்து
ம் ம் ம்
ஆ கடல் இருக்கு
ம் ம் எ எப்புடி இப்ப கன்யாகுமாரி போய்ட்டு போகணுமா எப்புடி அதுக்கு ரூட்டு
அ வேளாங்கண்ணி ட்ரெய்ன் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு ட்ரெய்னு வேளாங்கண்ணிக்கு
ஓ சென்ட்ரல்லர்ந்து எது பக்கத்துல வரு வேளாங்கண்ணி ம் எதாச்சு ஊர் இருக்கா
சிதம்பரோ
சிதம்பரம் சேரி சேரி சேரி அதா ம் ம் ம்
பட்ணத்துலே இருக்கு
நாகப்பட்டினமா சேரி சேரி சேரி ஆ அப்பறோ கோவில் தவர வே ற எங்க போனீங்க வேற எதாவ்து
கொடைக்கான
கொடைக்கானல் இந்த லீவ்ல போய்ட்டு வந்தீங்ளா சேர் சேர் சேரி அங்க என்னன்ன அ எல்லா பாத்தீங்க எங்கெல்லா போனீங்க
அங்க போனோ ஒரு எத்துகு அ போன ஆனா செரியா போல ஆனா
ம் ம்
டாரு சாருங் தாய்க்க போனோ
ஓ ஸ்கூ டூர் மாரி போய்ட்டு வந்தீங்ளா ஆ ஆ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு சேந்து போய்ட்டு வந்தீங்க ம் ம் சேரி சேரி நீங்க அந்த குணா அ கேவெல்லா சொல்லுவாங்ளே குகைல்லா அதெல்லா பாத்தீங்ளா
ஆ அங்க போனோ ஒரு எத்துல போல நெறய எத்துகு போல நா
ம் ம் ம் எங்கெங்கல்லா போயிட்டு மட்டு வந்தீங்க போ ஓ உட மாட்றாங் ம் ம் ம் சேரி சேரி சேரி அதுனால ம் கு எந்த எடோ குறிப்பிட்டு எந்த எடோ மட்டு போய்ட்டு வந்தீங்க
குணா கொகை
ம்
அங்க போன ஆள் தா ரூம் எத்துட்டோ
சேரி சேர்
ரூம் எட்த் தங்கிட்டோ
ஓ எப்டி அது உள்ளல்லா போக உட்டாங்களா எந்த எடத்துல போக கூடாதுனு ஒரு அ கேட்லா போட்ருப்பாங்கன் சொன்னாங்கல்ல அதெல்லா அங்கல்லா பாத்தீங்ளா
அங்கனா எங்கள போவுல்லே
அ அ அ
வெள்லிந்து அம்ச்சுட்டாங்க அங்கனா போ கூடாதுப்பானு சொல்லி அம்ச்
அப்டி சேரி சேரி சேரி சேரி வேரு வேரா இருக்குல்ல
ஆமா மரோல்லா இருக்கு மரோ, வேரு போட்டோ எடுக்கதுக்கானா சூப்பரா இருக்கு
ம் ம் எப்டி நீங்க போன டைம்ல வந்து வெயிலு வெயில் டைமா இல்ல மழ டைம்ல போனீங்ளா
மழ டைம் தா
ஆ ஆ மழ
ஒரு ஆள் அ அ லைட்டா அந்த மழையைல்லா எனும் அந்த இது மப் பனியா இருக்கு
ஓ ஒ பனியா இருக்கு ம் ம் சேரி சேரி எத்தன பேர் போனீங்க எல்லா சேந்து
ஒரு இருவது பேர் போனோ
ஓ பெரிய வண்டி வெச்சிட்டு போனீங்களா
ஆமா
அ அ சேரி சேரி அப்பறம் வேற எங்க சுத்தி பாத்தீங்க
வேற எங்கயு சுத்தி பாக்கல எங்கள சுத்தியே பாக்க விட மாட்டறாங்க அவுங்
அப்புறோ எதுக்கு டூர் கூட்டு போயிருக்காங்க
தெர்லயே அத்தா நாங்க அப்றோ அந்த வேற டூருக்கே நாங்க போர் நம்போ எல்லார்க்கு காலோ வர மாட்டது
சேர் சேர் சேரி அ ஒரு வேள அ அ நாங்களா நாங்க இப்பதா போயிட்டு வந்தோ கோயம்பத்தூருக்கு அந்த ஈஷா அ அ சிவன் இருக்காங்கல்ல அங்க போயிட்டு பாத்துட்டு அதுக்கப்புறோ மரு மருதமலை வரும்போது அப்டியே மருதமலை கோயில போய் பாத்துட்டு வந்தோ. நல்ல ஒரு நாள்ல போய்ட்டு வந்துட்டோ நாங்க நல்ல ஒரு அனுபவமா இரு இந்துச்சி மருதமலைல கோயிலுக் போம்போதுதா ரொம்ப வெயிலா இருந்துச்சி. குட்டி பசங்கதா வெச்சிருக்க. அவுங்கல்லா ஏறத்துக்கு ரொம்ப செரமபட்டாங்க. லிஃப் ட்டு வசதியு அப்பதா பண்ணீட்டிருக்காங்க. உன்னு பண்ணல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணா மழைல பஸ்ஸுக்காக ரொம் ம்ப அதிகமா இருந்தாங்க பேரு. அதுல போனா ரொம்ப லேட்டாகுன் சொல்லீட்டு நடந்தே போயிட்டோ. எப்டியு ஏறிட்டோ. ஆனா வரும்போது எறங்கி வரும்போது தெரில அவ்ளோவா வெயிலு
ம்
ம் சாமி நல்லா பாத்துட்டு அப்புறோ வந்தோ. ஈஷால வந்து ஹா ம் நைட்டுல போனாதா நல்லா இருக்குபோல அ போணோ அ ம் ம் ஆமா லைட்டு ஆமா லைட்டெல்லா ஷோ ஆமா நடக்குன்சொ சொன்னாங்க ஏழு மணி டைம்ல. ஆன் அதா அது பாக்க முடில. அ அன்னைக்கி இருந்து பாத்துட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கு. அடுத்த நாளே போணுன்னு கட்டாயத்தால நாங்க வந்துட்டோ. அடுத்த நாள் அத ஒரு நாள் ட்ரிப்பு மட்டு வெச்சுக்கிட்டோ. இந்த லீவ்ல அதுக்கு ஆ அதுக் முன்னாடியா இங்க சின்ன சின்ன பக்கத்துல இருக்க கோவில் அது மாரி போயிட்டு வந்தோ. ம் அதுவுந் கோவில்தா போவோ மூக்காவாசி இந்தவாட்டி அடுத்த முறதா வேற எங்கயாச்சி கொடைக்கானல்தா போலாமான்னு தோணுது. ம் நீங்க எப்டி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேத்து வெச்சு போவீங்ளா? இல் நீங்க மட்டு
ஆமா நாங்க ஃப்ரண்ட்ஸு போவோ.
ஆ ஃப்ரெண்ஸ் எல்லா எங்க போயிருக்கீங்க நீங்க மட் டு தனியானா ஏதாது தீம் பார்க்கு அந் அ அ அ
தனியானா போவ வெறுப்படிக்கு
தனியா இல்ல ஃப்ரெண்ஸோடதா ஃப்ரெண்ஸோடதா வே ஸ்கூ அதுதா காலேஜ் இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்குனா எங்க போவீங்க?
காலேஜிக்கு போறது எங்கயு காலேஜி போறதுனா ஸ்ட்ரைட்டா காலேஜிதா
ம் ம் ம் இந்த லீவ்ல அது மாதிரி அ அ போகல இன்னு ம் ம் இந்த மொதல் வர்ஷமா அ அ அ தேர்ட் இயர் செர் செரி செரி உம் உம் முடிக்க போறீங்ளா ம் சேரி வேற என்ன ஆஹ் இன்னைக்கு சா டாச்சா லஞ்சல்லா எடுத்துட்டு போயற இன்னைக்கு லீவா
லீவு இன்னிக்கி
ஸ்கூலுக்கு காலேஜுக்குல்லா லன்ச்லா கொண்டு போய்டுவீங்களா? இல்ல அங்
அஹா அங் அங்கயே போய் சாப்டுவ கேன்ட்டீன்ல சாப்டு
ஓ சேரி சேரி சேரி உங்க கூட பொறந்தவங்க
அண்ண இருகா
அண்ணா அவுங்களு வேலைக் போறாங்ளா
ஆமா அவ வேலைக்கு போறா காலேஜி முடிசிட்டு வேலைக்கு போறா
சேரி சேரி சேரி சேரி எப்டி அங்க வெயில்லா எப்டி இருக்கு பரவால்லீங்களா
வெயில் வெயில் நல்லா பளிச்சுனு வெயில் நல்லா வெயிலடிக்குது
சேரி சேரி சேரி சேரி உம் அப்றோ வேறெதாச்சி அனுபவம் பத்தி சொல்லுங்க உம்
வேற எது நீங்க எதான்னா இருந்தா சொல்லுங்
வேற உஹம் என்ன சமைப்பாங்க அம்மா எதாச்சு உங்களுக்கு புடிச்ச மாதிரி
சிக்கன்
அஹ் அஹ் அஹ் நேத்து சாப்ட்டிங்ளா
உம்
அஹ் சரி சரி வேற என்ன விரும்பி சாப்பிடுவீங்க இது பண்ணுங்கமா அப்டின் சொல்லிட்டு
சிக்கன் தா சமைக் சொல்வ
சரி சரி சரி சரி எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எல்லா சின்ன சின்ன பசங்க தா அவுங்களுக் க்கா நேத்து அதா சிக்கன் சிக்ஸ்டிஃபைவ் செஞ்சு குடுத்தோ அப்பறோ அப்பறோ சாப்பாடு மட்டன் கொழம்பு சாப்ட்டாங்க ஓரளவுக்கு சாப்ட்டாங்க சாப்பாடு மட்டு சாப்பட்ல மத்ததெல்லா மட்டு சாப்ட்டாங்க அ விளையாடிட்டு இருந்தாங்க காலைல ஸ்கூல் போய்ட்டாங்க உம் அது மாரிதா போது கொஞ்சோ ஹோம் ஒர்க் எழுதறதுக்கு தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சின்ன பொண்ணு ஆஹ் மத்தபடி பைய வந்து நல்லா அவ படிச்சிருவா உம் அது மாரி தா போயிட்டு இருக்கு இன்னு ரெ இன்னு ஒரு வாரத்துல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடு அதுக்காக சொல்லி் கொடுத்துட்டு இருக்கு ஆமா ஆமா ஸ்கூலுக்கு போறாங்க செகெண்ட் செகேண்ட் பையன் யூ கேஜி பொண்ணு
உம்
உம் ரெண்டு பேருமே சின்ன பசங்க
சேரிங்க
உம் சரி சரி அவுங்க பிசினஸ் பண்றாங்க
உம்
உம் நல்லதா போயிட்டு இருக்கு நாங்க வீட்ல இருந்தபடியே பாத்துக்கிட்டு இருக்க
ஒர்க் போனு தா இருக்கு ஆனா இப்ப குட்டியா இருக்காங்க கொஞ்சோ போகட் அப்டின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்பறோ தா ஸ்டார்ட் பண்ணணு உம் இது எப்டி அவுங்க சொன்னி உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்ல யாராது மூலியமா வந்தீங்களா
ஃப்ரெண்டு சொன்னா
சேரி சேரி சேரி முன்னாடி இருந்தியா இப்ப பண்ணி ருங்ளா முன்னாடிலருந்தே இருக்கா செரி செரி செரி ஓகே ஓகே ஓகே ம் நாங்களு இப்பதா ஸ்டார்ட் பண்ணோ அதா போய்ட்டு இருக்கு ம் வேற வேற எதாச்சு பத்தி பேசுறீங்ளா எதாவது
ம் எப்டி பஸ்ல போவீங்ளா இல்ல ட்ரெய்னா காலேஜுக்கு பஸுதா எத்தன வெர் ஒரு பஸ்லயே போயிடுவீங்ளா
ஆமா
ஆ கிட்டதா அப்பனா
ஆமா கிட்டதா
ம் சேரி சேரி எப்டி எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கல்ல
ஆ அரி ஹரி வந்டே
ஆ சரி ஃபைனல் இயர் தானே இப்ப இன்னு ரெண்டு செமஸ்ட்ரா இந்த ம் ம் எப்டி காலேஜ்லவே வேல வருமா இல்ல நம்மளேதா தேடிக்கணுமா
நம்மளேதா தேடிக்கணு
அ அண்ண போறது போறதுலயே பாப்பீங்ளா
ம்ஹும் நா வேற வேல வேற எடத்துக்கு போகனு
ஓ சேரி சேரி சேரி செரி செரி ஸ்டார்டிங் அந்த ஒரு வருஷத்துலயே தேடிடுங்க வேல அதுக்கப்பறமானா அந்த ப்ரெஷ் ஏர்ல இருந்து போயிட்டோனா அது ரொம்ப கஷ்டமாயிடு வேலை கிடைக்கறது ம் ம் சேரி சேரி செரி நம்ம அப்ப அடுத்த கால்ல பேசலா ம் ஆ கே